ஹலோ
ம் அக்கா எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கேன்க்கா வீட்ட எல்லா எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
அ எல்லா நல்லா இருக்காங்க அக்கா
சாப்ட்டாச்சா
அ சாப்பிட்டாச்சுக்கா நீங்க சாப்ட்டீங்களா இன்னிக்கு இன்னிக்கு பசங்க காலில ஸ்கூல் போறனால பருப்பு கெழம்பு வெச்சு கர்னக்கெழங்கு ஃப்ரை பண்ணங்கா
சரிமா பருப்பு கெழம்ப தனியா குடுப்பீங்களா இல்ல கலந்து
அது வந்து பசங்களுக்கு அது வந்து தனியா ஊத்தி சாப்பிட தெரியாதுக்கா ஆனா கலந்துதா சாப்பாடு கூட கலந்து கொஞ்சோ எக்ஸ்ட்ராவே ஊத்தி அப்டியே அப்டிதா குடுத்து விடுவே கலந்துதா குடுத்து விடுவேங்கா
சரிமா சரி அப்புறோ எப்பிடி இருக் வெயிலு
வெயிலாக்கா வெயிலு வந்து அப்டியேதா இருக்கு அப்பப்ப கொஞ்சோ லைட்டா எதோ மழ துரல் போடுற மாரி போடுது அப்புறோ திருப்பி வெயில் அடிக்குது நல்ல மழையும் பெய்ய மாட்டேது நல்ல வெயிலாவும் இல்ல ரெண்டும் மாரி ரெண்டும் இது மாதிரி இருக்கு கிளைமேட்டு ஒரு மாதிரி இரு ல்லாருக்கு
அதனாலதாம பசங்களுக்கெல்லா ஃபீவர் வருது
ஆமாக்கா எனக்கு போன வாரோ ஜொரம் வந்துருச்சு இந்த கிளைமேட்னாலயு எனக்கு ஜொரம் வந்து ரெண்டு மூணு நாள் ஃபீவரா தா இருந்துச்சு அப்புறோ ஹாஸ்பிடல் போய் மருதெல்லா கொஞ்சோ சாப்பிட்துக்கு அப்பறோ தா கொஞ்ச பரவால்ல
இப்போ பரவால்லயா
க்கா நீங்க என்ன சமச்சிங்க்கா இன் க்கி
நானா பொட்டேட்டோ ரைஸ்
அப்டியா செரிக்கா அது எப்டிக்கா பண்ணுவீங்க ஏ பொண்ணு கூட கேட்பா ஆனா வந்து நான்ல்ல எனக்கு தனியா போட்டேடோ பண்ண தெரியு பட் ஏனா இது வரைக்கு அது மாதிரி செஞ்சதல்ல எப்டி பண்ணுவீங்க நீங்க
இன்னிக்கு ஏ பொண்ணே பண்ணின்னு போனா அதா ஸ்பெஷல்
அப்டியா செரிக்கா செரி
அ அந்த மா பொட்டேட்டோ கட் பண்ணி குடுக்க சொன்னாங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி குடுக்க சொன்னாங்க குடுத்ததும் ஃபர்ஸ்ட்டு தனியா ஒரு பேன்ல பொட்டேட்டோ மட்டு வெறு எண்ண ஊத்தி
அ
பொட்டேட்டோ போட்டு சால்ட்டு மெளகாத்தூள் நம்ம வீட்டு மெளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கி பண்ணி எடுத்து வெஸ்டு இன்னொரு ஒரு கடாயில எண்ணெ ஊத்தி கடுகு வெங்காய தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டாப்புலருக்கு போட்டுட்டு ரைஸ போட்டு இந்த பொட்டேட்டோ எட்த்து அதுல போட்டு கலரி டிபன் பாக்ஸ்ல போட்டு எட்த்துன் போய்ட்டாங்கோ
பரவால க்கா வேல முடிஞ்சிடிச்சி உங்ளுக்கு வேல மிச்சோ
அந்த அம்மாக்கு மட்டு தா சாப்பாடு கட்றே அதனால சாதோ வடிச்சு வெ ச்சுட்டு இன்னோ கலந்து கட்றதுன் தெரிலெனக்கு நானு அந்த மாதிரி எழுந்து வந்தாங்க கேட்டே தயிரு கொண்டு போறியா இல்ல இது மாதி பொட்டேட்டோ ரைஸ் பண்ணவானு நானே பண்ணிக்கிறே செர் பண்ணிக்கோ எனக்கு வேலை இல்ல
அவுங்க கேக்குற ஃபுட்டு் தா எடுத்துட்டு போணு எ பொண்ணு நைட்டே கேட்ருவா நாளைக் கால என்ன செய்ய போற புடிச்சிந்தா தா எடுத்துட் போவ அ சொல்லிடுவா அதெல்லா நா எடுத்துட் போமாட்டே சாப்பாடு எனக்கு வேண்டா எனக் கொஞ்சோண்டு வையி அப்டின் சொல்லுவா
செரிமா எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க
அங்க பக்கத்துலதான்க்கா படிக்கிறாங்க வீட்டு பக்கத்துலதா படிக்கிறாங்க பெரியவ வந்து ஆமா பெரியவந் எரு எவர்வின் படிக்கிறா சின்னவ வந்து ப்ளே ஸ்கூல் தா படிக்கிறா அவ வந்து யூ கே ஜி சின்னவ ப்போ
ஓகே ஓகே
பெரியவதா வந்து இப்ப ஃபிப்த் ஸ்டாண்டட் படிக்கிறா அவளுக்குதா சாப்பாடு ப்ரெச்ன சின்னவ எதா இந்தாலு ப்ரெச்ன இல்லக்கா எதுன்னா சாப்ட்டுருவா இவளுக்
எ எப்டி எப்படி கூட்டு போய்விட்றீங்க நீங்களா
இல்லக்கா அப்பா வந்து இருக்காரு அப்பா வந்து ரிட்டர் ஆய்ட்டாரு அப்பா அப்பா இதுவ சப் இன்ஸ்பெக்ட்ரா தா இருந்தாரு இப்ப ரிட்டர் ஆயிட்டாரா அத்னால வந்து அவரு வந்து காலில வந்து பைக்ல கூட்டிட் போய் விட்டுட்டுவாரு சாய்ங்காலோ அதே மாரி மூணே முக்காலுக் விடுவாங்க அப்பா அவரே கூட்டிட்டு வந்துருவாரு
அப்பா வீடு இங்யேதா இருக்கா
பக்கத்துலதான்க்கா ஏ வீட்டுக் பக்கத்லதா இருக்காங் ஒஓர் ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி தா இருக்காங்க அப்பா
அப்ப நா செரிதா
அதனால ப்ரெச்ன இல்ல ஏன்னா வேனுக்கு கேட்டே பட் ரொம்ப காசு கேக்கறாங்க ஒன் யேருக்கு அப்ப வந்து பாத்தா வேலைக் அது மட்டுல்ல கால எட்டு மணிக்ல்லா வேன் வந்துடுமா வீட்டான்ட ஏ பொண்ணு எங்க அப்பதா வந்து அ அப்பதா எந்திச்சி ட்ரெஸெல்லா போட்டுருப்ப யூனிஃபாமே ரெடியாயி இருக்க அதனால டைம் சூட் ஆவாதுன் சொல்ட்டு செரி வேண்டா ஏன்னா அப்றோ இவ வ் வேன டெய்லி மிஸ் பன்டு நா தா திருப்பி கொண்டு போனோ அதுதா பாத்த செரி வேண்ட இதுனா ப இதெல்லா எட்ர மணிக்லா அப்பா கூட்டிட்டு போவாரு கரெட்டா எட்டே முக்கால்க்குலா இங்கந்து ஒரு பத்து நிம்ஷ தா வீட்ல இருந்து அண்ணா அவரு கொண்டு போய் விட்டுட்டு அப்டே வந்துருவரு அப்பறோ கா வேற என்ன
வீட்ல வெச்சீங்ளே செடில்லா எப்டி வளர் து
அ பரவால்லக்கா நீங் சொன்னீங்க அன்னிக்கு ஒரு வாட்டி அதே மார் செஞ்சே இப்போ கொஞ்சோ நல்லா வருது அந்த பூ எல்லா இப்ப வந்துருக்கு எடைல கொஞ்சோ மழ பெஞ்சனால என்னாய் போச்சு கொஞ்சோ பூல்லா பூத்து அத மல்லி லா நல்லா வந்திருக்குக்கா இப்போ குண்டு மல்லிலா நெறைய பூ பூக்குது ஆனா
அப்படியா ரொம்போ சந்தோஷமா இருக்கு ம் கேக்கவே
ஆமாக்கா குண்டுமல்லி நெறைய பூ பூக்குது ஆனா வாழமரந்தா கொஞ்சோ இதுவாயிடுச்சு ஏன்னா இப்ப வெயில் ல வெயிலுனால வாழ மரோலா கொஞ்சோ காஞ்சி இதுவாயிடுச்
வாழ மரத்துக்கு தண்ணி அதிகமா தேவப்படு அதனால தண்ணி ஊத்திட்டே இருக்குனோ
ஆமாக்க
அரிசி கழுவுற தண்ணி எல்லா உள்ள எதுனா ஒரு பாத்தரதல ஊத்தி வெச்சுன்னு அந்த தண்ணி தண்ணி எல்லா வாழ மரத்துக்கு ஊத்துனின்னா நல்லா வளரு வாழமரோ
ஓ செரிக்கா செரிக்கா நானும் வந்து சொன்ன மாரி இந்த காய்கறி வேஸ்ட்ட் இந்த பழம் இந்த நம்ம வேஸ்ட் எல்லா இருக்கும்ல்ல சாப்பிட்டுட்டு வைக்கிறது அதெல்லா தனியா ஒரு அதுக்குன்னு இது வச்சிருக்கேன் ஒரு பாஸ்கெட் வெச்சு அதுலதா எடுத்து எல்லா வைக்கிறேன் வெச்சு கொட்டுறே ஆனா வந்து சொன்ன மாரி தண்ணி நெறையா தேவைப்படுமா நமக்கு வ இப்ப என்னன்னா தண்ணி கொஞ்சம் இதுவா இரு அவ்ளோ ரொம்ப யூஸ் பண்ணா நமக்கு மோட்டரு கொஞ்சோ ப்ராப்ளம் வந்துருது அதனால தண்ணி அடிக்கவு முடிய மாட்டிங் இருந்து சரியா
வாழமரத்துக்கு மட்டு தண்ணி எப்பவுமே அதுக்குதா நம்ப அப்பல்லா அ நம்ப இது சமையல் தண்ணி போற எடத்துல வந்து வாழை மரத்தை நட்டு விட்டுருவாங்க எப்பவுமே நம்ம பாத்திர கழுவிட்டே இருப்போ அந்த தண்ணி போயிட்டே இருக்கு அந்த எடத்துல வாழைமரத்தை வச்சாதான் நல்லா காய் காய்க்கு நல்லா தண்ணி தண்ணிலே இருக்கணு வாழைமரம் அப்பதா நல்லா ஆ பலோ எல நெறைய இருக்கு
ஆமாக்கா ஆனா இங்க எனக்கு வெ வீட்டுக்குள்ள வைக்ல தனியா இங் இன்னொரு எடத்துலதா வச்சிருக்கே அப்போ வந்து என்னனா மண்ணு மண்ணு இது போட்டுமே அதுனால வந்து வீட்டுக்குள்ள வந்து சுத்தியூ ஃபுல்லா காம்பவுண்ட்ல கெட்டுன்னா எடோ இல்ல சைட்லல்லா வக்கிறதுக்கு இது தனியா வச்சிருக்கே நா வீட்டுல இருந்தா தண்ணி எடுத்துக்கோ இதுல பைப்ல இது பண்ணி ஓஸ்ல ஃபிட் பண்ணிதா அப்டிதா ஊத்த முடியுமா அதனால கரண்ட் சார்ஜ் வேற அதிகமாவுது ஒரு பக்கம் தண்ணி வேற இதுவா இருக்கு அதனால சரியா ஊத்த முடிய மாட்டேந்து இப்போ வாழைக்கு மட்டு
வெயில் சீசன்ல நம்மளுக்கே தண்ணி இருக்காது அதனால
ஆமாக்க அதா மழ வந்தா நல்லா இருக்கும்ன் பா அக்கற மழ வர மாதிரிதா இருக்கு இருக்குது ஆனா மழ திடின்னு திடின்னு வராமனு நின்று போயிடுது என்ன பண்றதுன்னு தெரியல
அப்புறோ டான்ஸ் க்ளாஸ்லா போறாங்ளா
ஆங்க்கா போய்ட்டு வந்துட்டு இருக்கா பொண்ணு அப்போ சாட்டர்டே சண்டேன இப்போ வந்து லீவ்ல வந்து அ வீக்லி டேஸ் வச்சாங்க இப்ப ஸ்கூல் ஓபன் ஆனனால இப்ப வாரத்துல ரெண்டு நாள் தான் சாட்டர்டேயு ஈவினிங்கு சண்டே வந்து மார்னிங் அந்த மாதிரி தா போயிட்ருக்கா
செரிமா
உங்க பாப்பா போற ஸ்கூ என்னக்கா சலங் பூஜை வந்து அதா ரெண்டு மூணு மாசத்துல வைக்கலாம்னு அவங்க பாத்துட்ருக்காங்க ஏன்னா அவங்க எடையில மேமுக்கு வந்து கொஞ்ச ஒடம்ப சரி இல்லாம போயிடுச்சு இப்ப ஒரு ஆப்ரேஷன் எல்லா பண்ணிரு க ஆனா இப்ப கொஞ்சோ பரவால்ல அதா ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாரி டைம்ல பண்லா அப்டின் சொல்லிருக்காங்க
சரிம்மா ஏ பொண்ணு போயிட்டு தா இருக்கா
செரிக்கா செரி செரி அரங்கேற்றோ பண்ணியாச்சா
இல்ல இல்லமா ம மெதுவா பண்ணிக்கலா அரங்கேற்றல்லா
ம் சரிக்கா அதுவு நல்லதுதா நல்லா கத்துக்குட்டு நல்லா க
ஆ ஆமா ஆமா இப்போ ஆவ் எங்க டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆயிடுச்சு ஆன்வல் டே வைக்கிறாங்க அது சபால வை இருக்கிறாங்க அ அடுத்த மாச பதினஞ்சாதி தியே அதுக்கு பிரிப்பேர் ஆவுறாங்க சப்த தாண்டபம் சொல்லிட்டு அதுக்கு பரிப்பேர் ஆயினு இருக்காங்க பாப்போம் இந்த வந்துடுச்சு இந்த பதி அடுத்த பதினஞ்சு ப்ரோக்ராமு
அப்பிடியாக்கா செரி
ம் அதனால அதுக்கு ரெடி ஆய்ட்ருக்குறாங்க
பொறுமையா இது பண்ட்டோ அந்த ஒவ்வொரு ப்ரோகிராம் அப்டியே அட்டன் பண்ண அட்டன் பண்ண நல்லா இதுவாயிட்ருக்கூ அவுங்களுக்கு
ஆமாமா அப்புறஅன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க போல இருக்கு நா பாக்கவே இல்ல உங்கள
ஆமாக்கா நா கொஞ்சோ சீக்கிரமா வந்துட்டோ நா எங்கப்பா அம்மா அப்றோ பசங்க ரெண்டு பேர் வந்தோ வந்துன்னா இந்த ப எந்தம்பி வந்து சும்மாவே இருக்க மாட்டேன்றா அவனுக்கு என்னன்னா வந்து அங்க சோஃபா போட்டுருக்காங்கலாமா அதுல போய் படுத்து தூங்கணூன் சொல்லி கேக்குறா கொஞ்ச நேரோ போய் உக்காந்துட்டு வந்தா அவனுக்கு எங்க போனாலு சோபாதா பாத்துட்டானா அதுல உகாந்து வளாட்ணு ஏறி குதிக்கணு அந்த மாரி பாத்து பாத்து பாத்த முடியல சரி ஓகே அவ கொஞ்ச டயம் அவ்ங்கே கொஞ்சம் லேட்ஆய்போயிடுச்சு பங்சன் ஸ்டார்ட் பண்றதுக்கு சரி ஓகே சரி அவதா ச சரின்னு ஒனே கெளம்பிட்டோ மழ வேற வரமா இருந்துச்சா சரி ஓகேன்னு சரி கெளம்பிட்டோ கா
அப்பிடியா ஆனா பங்க்ஷன் ஸ்டார்ட்
ஆமாக்கா அவங்க வந்து அந்த போட்டோஸ் எல்லா எடுத்துட்டு தா போட்டோஸ்க்கு எல்லா நின்னோ நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துகட்டு சேரின்னு வந்து வந்துட்டு கிளம்பிட்டோம் அப்புறோ அப்புறோ அவங்க சொன்னாங்க அவங்க எதாவ அது இது ஆன்ட்டி நிற்க சொன்னாங்க அவங்க எதோ புட்டு சுத்துவ கொஞ்ச நேரோ ஆகுமா நில்லுமா அப்டின்னு நா சொன்னே இல்ல ஆன்ட்டி முடியாது இப்பவே அவன் விட விடமாட்டேங்கிறான் நா வர கிளம்புறே அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்டே
அப்டியா சாப்ட்டீங்களா
அதாங்க நீ சாப்பிட்டு தா வந்தோ அது வேற பிரியாணி தான் போட்டுட்டு இருந்தாங்க பையன் சாப்பிட்டு தா வந்தான் அதுவரை பொறுமையா உட்காந்து சாப்பிடுறேன் எல்லாம் எந்திரிக்கிறாங்க அப்பதா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க
கெழந்ததானே கொஞ்சோ நேரோ உட்கார்ந்து இரு கூட்டம் கூட நெறைய இல்லியே
கூட்டம் இல்ல இருந்தாலு அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும் ஏன்னா ஒரே இது பந்தியில அவங்க புல்லா கிளியர் பண்ணிருவாங்க இவன் வந்து அவட்காந்த அப்புறம் அவங்களுக்கு எடுக்க கஷ்டமா இருக்கும்ல எப்பழுமே பசங்க அப்டிதான்கா அந்த வர்க அந்த டைம் சாப்ட மாட்டாங்க நம்ம எல்லாம் க்ளோஸ் பண்ணி எந்திரிக்கிற நேரம் தான் இரு அப்ப தான் உட்காந்து இல்லலை என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவான்
நா தா உங்ல பாக்கவே இல்ல
ஆமா அக்கா ஏ நானும் எனக்கு தெரியாது நீங்க வருவீங்கு எனக்கு தெரியாது தெரிஞ்சா கூட அக்கா சொல்லியிருந்தா கூட நா இது பண்ணிருப்பே ம் சேரிக்கா ஒ கால் ஒண்ணு வருது நா அப்புறோ பேசுட்டுமா உங்ககிட்ட
சரிம்மா
அ ஓகேக்கா
ம்